ஹலோ என்னா பண்ணிட்டு இருக்கே
ஆஹ் சும்மாதான் இப்போதான் என்சேயன் நான்
ஹஹ பரவாயில்ல நல்ல தூக்கம் போல இவ்வளவு நேரம்
உ ஆமா வீக்கெண்ட் ஆச்சல்ல அதுதான் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுஞ்சிருக்கலாம்னு
ம் எனக்க ஆனா டெய்லியும் அந்த டைம் குஎழந்து பழகிடுச்சா அந்த டைம் ஆனா டக்குன்ன முழிப்பு வந்துருது
ம் நான் கூட இன்னைக்கு ஆனா செம்மர் டயர்ட் ஆயிடுச்சு இந்த வீக் புல்லா வந்து ஒரே ஆபிஸ் வேட இன்டர்வியூ அப்படின்னே போயிட்டு இருந்துச்சா அதான் இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைச்சிருக்கு அங்கு நல்லா தூங்கிட்டேன்
ரைட்டு் தூக்கம் வந்தப்போ தூங்கிக்க வேண்டியதுதான் அதான் நல்லது நம்ம ஹெல்த்துக்கும்
உம் ரொம்ப கரெக்டா சொன்னே நீ என்ன பண்ணிட்டு இருக்க ச
நான் சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன்
உம் சரி உம்ட சும்மாதான் இருக்கேன் ஆனா இந்த வீக்கண்ட் ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா உனக்கு
பண்லானு தான் தோணுது ஆனா கொஞ்சம் வரபல்லாம் போறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும் என்ன பிளான் பண்றதுன்னு புரியல எஸ் ப்ளான் வச்சிருக்கியா
உம் நான் ஜஸ்ட் பீச் போயிட்டு ஏதாச்சும் மூவி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்ஃப்ரெண்ட்ஸ் கூட
ரைட்டு பீச் போறது நல்ல ஐடியா
ம்மா கொஞ்சம் ரிலாக்ஸிசிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பேசிட்டு ப்ராப்ளம்ஸ் எலாம் பேசிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்
ஆமா ஆமா நமக்கு பீச் போகும்போது இந்த ஈவி்னிங் கிளைமேட் எல்லாம் செம சூப்பரா இருக்கும்ல
உம் ஆமா அந்த காத்து அப்படியே ஜில்லுன்னு வரும் அந்த கடற் கரை கிட்ட அந்த ச செட்லாம் பா்கறதுக்கு சூப்பரா இருக்கும்
ஆமா அத நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனா சொல்லவே வேணாம் ஜாலியா இருக்கும்
ம் ஆமா ஃபேமிலியோட போறத விட ஃப்ரெண்ட்ஸோட போனா இன்ன ஃபன்னா இருக்கும்
ஆ ஃபேமிலி கூட போனா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ப்ரெண்ட்ஸோட போனா அது கிடையாதுல்ல
உம் ஆமா கரெக்டா சொன்னே ஃபேமிலியோட போனா ஒரு பர்ட்டிகுலர் இதுதான் இருக்கும் ஆனா ப்ரெண்ட்ஸோட போனா ஒரு அளவே கிடையாது என்ன வேனும்ணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் நடந்து ந
ஊம்
ஆமா அதான் ஏதாச்சும் மூவி போலான்னு இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் மூவி தெரிஞ்சா சொல்லு
இப்போ நிறைய மூவி தான் ரிலீஸ் ஆயிருக்கு ல்ல ரிவியூ பாரு யூடியூப் ஓபன் பண்ணதான் ரிவியூ
உம் ஆமா ஆமா ஆமா பார்த்தேன் இந்த ஹாரர் மூவி எல்லாம் நிறைய இருக்கு இருக்கு ஆனா இந்த காமெடியா ஏதாச்சும் பா போகும் போலஇருக்கு ஃப்ரண்டஸோட தானே போறோம் காமெடியா பார்த்துட்டு வந்துருலாம்ல
போலாம் எனக்கு வந்து இப்போ மூவி போனா செலவு அதிகம் ஆயிடுதா அதனால வீடலயே தேயேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுட்டு நைட் ஆனா பாத்துறது அங்க போய் ஒன் டுவெண்ட்டிக்கு பாப்கார்ன் வாங்குறது இங்க டென் ருப்பில வேலை முடிஞ்சிருதா அப்டிப்
ஆமா மூவி டிக்கெட்டை விட இந்த பாப்கார்ன் விலை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்
ஆஹ் கரெக்டா சொல்லிட்டீங்க அதனாலதான் போறது யோசனையா இருக்கு வீடலனா ஜாலியா படுத்துட்டு பாக்கலாம்
ம் ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க
அங்க போனா படுத்துட்டு பாாரக்க முடியாது
உஹம் அப்புறம் வந்து இப்ப எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கூட எடுத்துட்டு போக முடியல வெளியவே செக்கிங் பண்ணிட்டு அனுப்புறாங்க பேக்ல என்ன வச்சிருக்கீங்க ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்து வச்சுக்குவாங்க அவங்களே
ஆமா நான் வந்து என்ன ல்லச்சக்கோங்களேன் எடுத்துட்டு போவேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு குழந்தை கீ அப்படி சொல்லிடுன் சரி குழந்தை அப்படின்றதெல்ல ஓகே அப்படின்னு அலோ பண்ணிடுறாங்க
உம் நல்ல ஐடியாவா இருக்கே நான் கூட ஏதாவது குழந்தையை தூக்கிட்டு போயிடனும்
ஆஹ் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம்
உ ஆமா தடிய தரம் உன் குழந்தைல்லாம் தூக்கிட்டு போனோனா
ஹம் ஹம் உஹம்
உனக்கு கொஞ்சம் ரிலாக்டிங்கா இருக்கும் ஆனா ரொம்ப பண்ணுவான் போலையே அவன் பையன்
ஆமா கண்டிப்பா அந்த சேட்டெல்லாம் தாங்க முடியாது உஹம் அவனை வச்சுக்கிட்டு வீட்டுல வேலையும் பாத்துட்டு ஏதாச்சும் வாபஸ் போக்கியும் பாக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு
உம் ஆமா இப்ப என்ன பண்றான் உ பையன்
ஆமா விளையாடிட்டு இருக்கான்
உம் ஓகே பரவாயில்ல தொல்ல பண்ணாம இருந்தா சரிதான்
ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல
உம் ஆமா ஆமா
அதனால பிரச்சனை இல்ல
உம் எங்க அம்மா கூட சொல்லுவாங்க நாங்க நாலு பேர் இல்லையா சின்ன வயசுல வந்து ரொம்ப தொலையா இருக்குமா எல்லாரும் குட்டி குட்டியா இருப்போமா கொஞ்சம் கூட டைமே கிடைக்காது வீட்டு வேலையும் செய்யலும் எங்க மாமியாருக்கும் சமைச்சு போடணும் வீடு அந்த வாஷிங் மிஷின் கூட இல்ல அப்பல்லாம் கையால அவள துணிய துவைக்கணும் உம் ஆம கரெக்ட் இப்பயாவது நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் இருக்கு போன் எல்லாம் இருக்கு அப்ப அவங்களுக்கு எதுவுமே இல்ல உம் ஆமா என் பாட்டி எல்லாம் வந்து எங்க அம்மாாவ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே போவிட மாட்டாங்களாம் ஆனா அவங்க பொண்ணுங்க எல்லாம் இங்க வர வச்சுப்பாங்களாம் அது வேற அவங்க பொண்ணுங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேஃபேமிலி ஆயிடும் எல்லா வேலையும் எங்க அம்மா தான் பார்ப்பாங்க ம்
கெஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வேலையும் செய்யவேணாம்னு சொல்லடுவாங்க எல்லா வேலையும் அம்மா மட்டுமே செய்யற மாதிரி ஒல
ஆமா ஆமா ரொம்ப கஷ்டம் அததெல்லாம் ஆனா வளர்ந்துட்டா பசங்க எதுவுமே தெரியாதான்
நானா யோசிப்பேன் நம்மல்லாம் வந்து ஒரு குழந்தைய வச்சுிட்டே கஷ்டப்படுறோம் நம்ம அம்மயெல்லாம் எப்படிதான் வளர்த்தாங்களோ நம்மள அப்படி
உம் ஆமா எங்க பாட்டி அப்படி எல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு பத்து குழந்தைங்க அப்படின்னு இருக்கும்
உஹம் உ உம்
அதுல்லாம் எப்டிதான் வளர்க்குறாங்களோ தெரியல
ம் நம்மளயும் வச்சுக்கிட்டு வீட்லயும் எல்லாரையும் சமாளிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான்
ம் ஆமா அதுல நமக்கு கூட பாதி கூட வராது போலையே
கண்டிப்பா இல்ல டவுட்ட இல்ல
ஆமா அப்பறம் என்ன
பிளனு
லன்ஞ்சுல வந்து ஏதாச்சும் சாதாரணமாாதான் செய்யலாம் தான் இருக்கேன் டைரி நல்லா ஏதாச்சும் பிரியாணி அந்த மாரி செய்வேன் இப்போ வந்து ஜஸ்ட் சாம்பார் அது மாரி ஏதாச்சும் வச்சுக்கலாம்னு இருக்கேன்
ரய்ட்டு ரய்ட்டு
சாம்பார் அப்பளம் அப்பறம் முட்ட போட்டு எட்டு
உம் உம் பரவாயல்ல மு இருனாலே எனக்குெல்லாம் ல்பில்ன மீல் மாரி ஆயிடும்
ம் ஆமா
ம் ம் நீ கேக் எலாம் பேக்கிங் மாரி பண்ணிருக்கியா ஏதாச்சும்
ஆமா நான் பண்ணிருக்கேன் இந்பெளநீர் எல்லாம் பண்ணிருக்கேன் நா
ம் ம்
ம் பஸ்ட் டைம் வந்து சொல்ல போய்டுச்சு ஏதோ சால்ட் ஜாஸ்தி ஏச்சி போல மொத்தமாகவே சுதுப்பிச்சு அதுக்காகத்து நெக்ஸ்ட் டைம் செஞ்சேன் எல்லா அளவும் கரெக்டா வச்சு செஞ்சேன்னா கரெக்டா வந்துச்சு
ம் மெஷர்மன்ஸ் முக்கியம்ல்ல பேக்கிங்கள
ம் ஆமா அது நம்ம வீட்டுல செஞ்சால அவ்வளவு ப்பெளனி வருது கடயில போய் வாங்கனா ஒரு முப்பது ரூபா ஒரே ஒரு பீஸ் தான் குடுக்குறாங்களே
ஆ அதுவும் வந்து புஃபுல்லா வந்து மைதாள எல்லாம் செய்றாங்க நம்மனா ஹெல்தியா விஷயன்ல செய்யலாம்
உமா ஆமா பேசாம அந்த பிசினஸ பண்ணிக்கலாம் போல பௌனி விட்டு சம்பாதிக்கலாம் போல
பண்ணலாம் நமக்கு டைம் வேணுமே
ஆமா அதுக்கு வந்து நல்லா பொறுமை எல்லாம் வேணும்
ம் அவரு பாசாப் பேக் பண்ணி எடுக்கணும் நீ அவுல்லாம் வச்சிருக்கியா என்ன
ஆஹ வீட்டுல அவ்வுல் இருக்கு அத கேக் பேக் பண்ண என்ன இந்த பிரௌனிக்கு எல்லாம் வாங்கினது ஆனா டைமே கெடைக்க மாட்டேங்குத அப்டியே கிடக்கு
ம் ம் ஓகே ஓகே
ம்ம் ஆமா அப்பறம் இந்த கேக் எல்லாம் இப்ல்லாம் வந்து இன்ஸ்டால பாத்தால வந்து கேக் பேக் பண்றாங்க அதுலயே நல்லா சம்பாதிக்கிறாங்க வ வீட்ல இருந்து ஒர் பண்றாங்கனா நல்லா வந்து ப்ரமோஷன் எல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க
ஆமா ப்ரமோஷன் வரணும் நமக்கு ஃபாலோஸ் நெறைய இருக்கணும் நம்மள சுத்தி இருக்கவங்களே நம்ம கால வாரி உடுவாங் கிய
ஆமா கரெக்டு
ம்
உம் நமக்கு நமக்கு தெரியாதவங்க எல்லாம் நம்மள வந்து பாராட்டுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க தான் வந்து இது ரொம்ப இது பண்ணுவாங்க
வேணும்னே நம்மள இது பண்ணிவிட ங்க கமெண்ட்ல வந்து ஏதாச்சும் போடுவாங்க
ம் கரெக்ட் இந்த கமெண்ட்ஸ்ல்லாம் ஆஃப் பண்ணி வச்சரானும் போல
ஆ கரக்ட் கரக்ட்
ஆமா ஆனா அதுக்கே வந்து தனியா டைம் ஆகும்ல இந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணணும்
ஆ அது கொஞ்சம் கஷ்டம தானா ஒரு ரீச் வந்துருச்சுன்னு கோங்கள அவங்க நெறைய ஈன் பண்ணலாம் அதுலயுமே
ம் ஆமா கரெக்ட் தான் ஆன ரீச் ஸ நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபுல்லா பாக்கணும் அந்த வீடியோவ பாதி பாத்துட்டு ஸ்குரோல் பண்ணாலாம் வராது
ஆமா அவங்க எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்
ஆமா
அதுயில்லாம எனக்குகளம் இன்ஸ்ட் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னா டைம் போறதே தெரிய மாட்டேங்கிது
உம் ஆமா கரெக்ட் தான் இப்போ இன்ஸ்டாவே ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் நேரம்ப்படியே ஸ்குரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாக்கலாம் கொஞ்சம் நேரம் பாக்கலாம்ட்டு ஹோலிடே அதுலேயே போயிடுது எனக்கு
ம் ம்
ம் அவளும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரீல்ஸும் அப்டியே நமக்கு ரிலேட்டபிளா இருக்கு
சீட் பண்ணும்ல அதனால தான் நம்ம அதுல இருக்கும்
ஆமா சம்டைம்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம பேசுறதல்லாம் போன் பாக்கும் போனுக்கு கேக்கும் இந்த இன்ஸ்டல்லாம் நல்லா நோட் பணம் இப்ப வந்து நான் டிரெஸ் பத்தி வீட்டுல பேசினேன்னா அது அப் ஏ டிரெஸ்ஸோட ஆடர்யெல்லாம் வரும் எனக்கு டிரெஸ் பத்தின ரீல்ஸே வரும்
நீ சொல்ற மாதிரிதான் நானும் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல எனக்கு பிரியாணி தோனிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா வீட்டுல சாம்பார் தான் செஞ்சிருந்தேன் அதை சாப்பிட்டு வந்து சரிப்ப பசங்கயெல்லாம் தூங்கினாங்க நானும் படுத்துட்டு இன்ஸ்டா எடுத்து ஸ்க்ரோல் பண்றேன் ஃபுல்லா பிரியாணி இது ஆஃபர் இருக்கு அப்படி சொல்லிட்டு வருது
உம் ஆமா கரெக்ட்டு தான் அதுக்கு என்னமோ செட்டிங்ஸ்ல ஏதோ ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்
உம் உம் உம் தெரிஞ்சா எனக்கும் சொல்லு
ம் ஆமாங்க நம்மோ ஊருக்குள்ள இருக்குறது நமக்கு தெரியாது நம்ம போனுக்குள்ளயே என்னன்னம்மோ இருக்கு ம் எதுலயும் பிரைவசியே இல்லை போல உம் ஆமா அப்புறம் என்ன பண்ற ஏதாச்சு வாங்கினியா ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதாச்சும்
வாங்கினேன் ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்ம இந்த வெயில் டைம்ல வெளியவே போறோம் போனதில்லைல அதனால்லா ஆன்லைன் ஷாப்பிங் இல்ல போலாம்
உம் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா காட்டன் ட்ரெஸ் தான் நான் பாத்து வச்சிருக்கேன் ஆர்டோ கார்டு உம் ஆமா இந்த ஆர்டோ கார்டுலதான் போட்டு வச்சிருக்கேன் சேலரி வந்தாதான் எல்லாமே புக் பண்ணணும்
உம் உம்
உம் நான் கூட உனக்கு அனுப்புறேன் பாரு நல்லா இருக்கு நல்லா மெலிசா இருக்கு காட்டன் ட்ரெஸ்லாம்
உம் உம் உம் பரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது
பரைஸ் எல்லாம் ஓரளவு தான் இருக்கு இங்க டூ ஹண்ட்ரட்லயே இருக்கு டாப்ஸ் எல்லாம்
பரவாயில்லையே காரட்டன் டூ ஹண்ட்ரட்னா ஓகேதான்
இருக்கலாம்
உம் உம்
வெறும் டாப் தான் இருக்கு பட் வந்து நம்ம பாட்டம்க்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் வெளியவே
பாட்டம் ஆஹ பாட்டம் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு கலர் வச்சிருந்தா அப்படியே மாத் தி மிக்ஸ்சா மேட்ச் பண்ணி போட்டு போய்கக்கலாம்
ஆமா கரெக்ட்டு இனிமே என்ன இத இப்போல்லாம் வந்து இந்த பக்ரீத் ஆஃபர்ன்னு போயிட்டு இருக்கு அது கூட பாருன் ஏதாச்சும் மேரேஜ்க எதாச்சும் டிரெஸ் வாங்குவும்னா இது போய் பாரு
ஆ ஓகே நான ட்ரை பண்ணி பாக்குறேன் தம்பி எழுந்துட்டான் போலோ நான் செக் பண்ண பா த்துட்டு வரேன்
உம் செரி செரி பாரு ம் பாய் பாய்